ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே சிஸ்டர்
வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் ச போர் அடுச்சுசு சிஸ்டர் அதா ஒங்களுக் கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சேன்னே அப்டியே கால் பண்ணே
ஆ ஓகே சிஸ்டர் எனக்குமே போரா தா போய்ட்ருக்கு
ஓர் சிட்டு இங்க வக் பண்ணி வக் பண்ணி எதாச்சு லீவு கெடைக்குமான்ற மாதி ஆயிடு சிஸ்ட.
இப்போ இ எது லீவு இருக்கா என்ன? ஃபெஸ்டிவல் லீவு அந்த மாதிரி ஏது
ஈவு இங்க ஆமா இப்பதா எலெக்ஷனு இதெல்லா முடிஞ்ச்சு அந்த லீவு மட்டுந்தா இது நெக்ஸ் ட்டு பொங்கல் லீவ் இருக்கு நெனைக்கிறே சிஸ்டர் பாருங்க கேலண்டர்ல. பொங்கல் லீவ் இருக்கா எவ்ளோ டேஸ்ன்னு.
பொங்கல் லீவ்க்கு நம்ம நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணு சிஸ்டர். ஆனா பொங்கல் லீவுதா கொஞ்சோ லாங்கா கெடைக்கு மத்ததெல்லா வந்து ஒரு நாள் அந்த மாரிதா இருக்கும். ஒர் த்ரீ டேஸ் அப்டினா பொங்கல் லீவுக்குதா குடுப்பாங்க.
ஆமா மத்த லீவ் எல்லா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவுதா.
ஆமா சிஸ்டர் போர் அடிக்கு ஆனா ஒரே நாள் வீட்டு வேல செய்யதா கரெக்ட்டா இருக்கு.
ஆமா. அது எங்க பொங்கல் லீவுன்னா கூட நாங்க அப்டியே கொழந்தைங்கள கூட்டிட்டு போய் எங்கியாச்சு போயிருவோ. வீட்ல இருந்துட்டு என்ன பண்றதுன்னு.
வீட்ல அப்ப செலப்ரேட்லா பண்ணமாட்டீங்ளா பொங்கல்க்கு.
அ செலப்ரேட் பண்ணுவோன்னா சும்மா பொங்கல் மட்டு வெச்சு சாமி கும்ப்ட்டு முடிச்ட்டா அவ்ளோதா. மத்தபடி செலிப்ரேஷன்னா ஒன்னு பண்றது இல்ல எங்கனு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கு அந்த மாதி பண்ணல. நீங்க எப்டி பண்ணிருக்கீங்க?
எங்க ஏரியா சைட்ல எல்லா அது ரொம்ப கிராண்டாவே பண்ணுவாங்க சிஸ்டர்.
ஓ அப்டிங்ளா கிராண்டானா ஆவ் இங்கே ஒ அ ஃபேமிலி எல்லா வந்துவா வந்துருவாங்ளா இல்ல உங்க ஃபேமிலி மட் டுங்ளா?
எங்க ஃபேமிலி சிஸ்டர் எங்க ஃபேமிலி
உங்க ஃபேமிலி அப்புறோ அப்பா அப்பா சைடு தாத்தா இந்த மாதிரி கூப்ட்டு
ஓகே. ஓ செரிங்கஸ்டர் அதுனா எப்டி சாமி கும்ப்ட்டு பொங்கல வெச்சு அப்புறோ ஃபஸ் ட்ல எவ்ளோ மூண் நாளு செலிப்ரேஷன் நடக்குங்ளா?
மூண் நாள் இல்ல சிஸ்டர் நாங்க ஒரு அஞ்சு நாள் செலப்ரேட் பண்ணுவோ அப்டியே ஃபஸ்ட்டு வந்து போகி அதுக்கப்புறோ பெரும்பொங்கல் மாட்டுப் பொங்கல் அதுக்கப்புறோ வந்து காணும் பொங்கல் அப்டியே ஒரு அஞ்சு நாள் செல்ல செலப்ரேட் பண்ணுவோ. அஞ்சு நாளுமே வந்து கொஞ்சோ கிராண்டாவே போகு. இப்போ செலப்ரேட் பண்ணும் போது ஃபேமிலி கூப்டுவோல்ல இந்த ஃபஸ்ட்டு டே வந்து அவ்ளோ யாரு வரமாட்டாங்க அதுக்கப்புறோ அதுக்கப்புறோ வருவ் வாங்க அவுங்கள்லா அந்தளவுக் வந்து செலப்ரேட் பண்ண மாட்டாங்க எல்லாருமே நாங்க இங்க வந்துதா செலப்ரேட் பண்ணுவோ. அது கொஞ்சோ இப்ப திருவிழால்லா நடந்தா எப்டி இருக்கு அந்த மாதிரி இருக்கு.
ஓ ஓகே ஓகே இஸ்டர். ஓ அந்த மாதிங்ளா அ அதுக் பொங்கலுக் இப்பொ ட்ரெஸ் எல்லா எடுத்து இப்டி எல்லா பண்ணுவிங்ளா?
ஆ ஆமா ட்ரெஸ் எடுப்போ அது ஒரு இந்த மூணு நாளுமே வந் து நியூ டிரஸ் தா போடுவோமே.
ஓ அ
ஒரு சில டைம்ல வந்து பட்ஜெட் இஷ்ஷுவால எடுக்க மாட்டோ மத்தபடி வந்து மேக் மேக்சிமம் வந்து எடுத்துருவோல்ல ட்ரெஸ் எடுத்து அந்த மூணு நாளும் வந்து ஜாலியா போகும் அப்றோ. கோவில் எல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க பொங்கல் டைம்ல இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லா வெப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்ப லமன் அன்ட் ஸ்பூன் அதுக்குப்பறோ வந்து ஆ என்ண தடவி மரத்து மேல ஏற சொல்லுவாங்க
ஓகே ஓகே சோ அப்படின்னா லேடிஸ் ஜென்ஸ்சு ரெண்டு பேருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா கிட்ஸ் எல்லாமே
எல்லாருமே கிட்ஸ்க்கு தனியா கேம் இருக்கும் இப்போ கொஞ்சோ மே வந்து டீனேஜூ அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கறவங்களுக்கு தனியா கேம்ஸ் இருக்கு இப்ப த்ரோ பால் வாலிபால் இந்த மாதிரி கேம்ஸ்லா கூட வப்பாங்க அப்றோ கயிறு இழுக்கற போட்டி இந்த மாதிரி
ஆமா அது நல்லாதா இருக்குல எங்ளுக்கு கேட்கவே கொஞ்சோ நல்லா தா இருக்கற மாரி இருக்கு எப்டி இருக்குன்ற மாரி ஒரு எக்ஸ்சைட்மெண்ட்டா இருக்கு
நீங்க வேணா இந்த பொங்ககுளுக்கு ஃபேமிலி இங்க வாங்க நம்ம எல்லா ஒன்னா செலிபிரேட் பண்லா
ஆ கண்டிப்பா பண்றோ சிஸ்டர் வேற எங்கேயாச்சு போறதுக்கு ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாதியும் இருக்கும் அதே மாதி கொஞ்சோ என்ஜாய் பண்ணுவாங்க
ஆமா நீங்க இந்த தடவ கூட்டிட்டு வாங்க நம்மலா ஒன்ன செலிப்ரேட் பண்ணலா
எப்டி சிஸ்டர் நீங்க நாலு நாலு ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றீங்கன்னா ஆ அஞ்சு நாளு நாலு நாள்னா அப்ப அவ்ளோ டேஸ்சு இப்ப வெளியூற இருக்கிறவங்க லா உங்க வீட்ல வந்து தங்கும் போது பைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் உங்க வீடலயே தா இருப்பாங்களா
பய்வ் டேஸ் ஒரு சில பேர் வந்து ஒர்க் ஆல மேபி அந்த லாஸ்ட் காணுப்பொங்கல் சொல்லுவல அந்த டைம்ல வருவாங்க அப்டில்லனா மாட்டு பொங்கல் அப்டியே வந்துருவாங்க மேக்சிமம் வந்து மாட்டு பொங்கலுக்கு எல்லாருமே இங்க இருப்பாங்க போகி பெரும்பொங்களுக்கு தா அவ்ளோ இருக்க மாட்டாங்க லீவ் கடைகாது சில பேர் வந்து ரொட்டேஷன் ஷிப்ட்ல ஒர்க் பண்றதுனால லீவ் கடைக்காது ஆனா மேக்சிமம் மாட்டு பொங்கல் அன்னிக்கு இங்க வந்துருவாங்க
ஓகே ஓகே
ரெண்டு நாள் ரொம்பவே என்ஜாய் பண்ற மாரி இருக்கு சாப்பாடும் வந்து எல்லா வெரைட்டி வெரைட்டியா செஞ்சி இங்க எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்டுவோ அதுக்கு தனியா சமையல்லா ஆள்லா வைக்க மாட்டோ நாங்களா அப்டியே ஷேர் பண்ணி வேலைய செய்வோ
சரி சரிங்க அவ்வளோ பேத்துக்கு நீங்களே சமச்சி பண்ணிக்கிவீங்களா
ஆமா எல்லாரு ஆளுக்கு ஒவ்வொரு வேலயா எடுத்து செய்யுபோது கொஞ்சோ ஈஸியா இருக்கும்
ஆமா ஆமா ஆனாலுமே நம்ம வெளியில எப்டிய நீங்க அவ்ளோ சமைக்கும்போது வெளியில வெரகடுப்பு வச்சு அந்த மாதி அண்டாலா அந்த மாதி செய்வீங்களா
ம் ஆமா வெறகடுப்ப வெச்சிதா செய்வோ ரொம்ப பெரிய பெரிய பாத்ரோல்ல அதனால வந்து கேஸ்டவுஸ் செட்டாகாது அது
ஆமா ஆமா ஓ சரி சரிங்க ஆனா அப் அப்டி பண்ணம்போது நீங்க அது சமைச்சு வெறகு அடுப்பல வச்சு சமச்சு திருப்பி நீங்க கோயிலுக்கல்லா இப்போ இந்த மாரி ஃபங்க்ஷன் லா சொல்லம் போது அதுக்குள்ள ரெடியா யிட்டு போயிருவீங்களா இல்ல அம்மா அவங்கள சமச்சி வைப்பாங்க நீங்கள் வந்து சமச்சி சாப்பிட்டுட்டு போயிடுவீங்களா அப்டியா
இல்ல மேஸ்சிமம் வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கு தா சமைக்கிற டைம் இருக்கோ அதுக் இல்ல முடிச்சிர்வோ அதிகபட்சமா வந்து ரெண்டு மணி வரிக்கு அதுக்கு மேலதா வந்து காலைலயே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி லா இங்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க கோவில்ல நாங்க வந்து லேட்டா தா போவோ எனா ஃபேம்லியா எல்லாரு ஒக்காஞ்சி கொஞ் நேரோ பேசிட்டு சாப்டுட்டு அதுக்கப்பறமா தா இப்போ மேக்ஸ்சிமம் எல்லாமே முடிஞ்சிரோ ஃபங்ஷன் ஆஃப்டர்நூன்க்கு மேல வந்து இந்த கயிறு இழுக்குற போட் டி அப்றோ கோல போட்டி இந்த மார்லா வெப்பாங்க அதுதா போய்ட்டு பாப்பே
சரிங்க அப்டின்னா இந்த கோல போட்டி இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ் ட்டு நம்ம பொங்கல் ஸ்டாட் ஆகும் போதே பேரெல்லா குடுத்துர்னுமா இல்ல அப்ப அந்த ஃபங்கு அ இந்த கேம் ஸ்டாட் ஆகும் போது நம்ம பேரு குட்த்துக்
இல்ல முன்னாடியே குடுத்துருவாங்க அப்டி இல்லன் அ அப்பதா வந்துருக்காங்க ஊர்லந்து அப்டின்னா அப்டியே வேன்னாலு உங் நேம் குடுத்துட்டு அவுங்க போய்ட்டு கோலம் போடலா
இப்போ அந்த அந்த கேமுக்கு எல்லாத்துக்குமே அமோண்ட் ஏதாச்சோ ஒவ்வொன்னுக்கு குடுக்குனுங்ளா
இல்ல இல்ல அமோண்ட்லா எவுமே கெடயாது விருப்பட்றவங்க அத்ல போய்ட்டு பாட்டிஸ்பேட் பண்ணிக்கலா வின் பண்றவங்லு ப்ரைஸ் குடுப்பாங்க
ஓ ப்ரைஸ்லாமு குடுப்பாங்ளா
உம் ஆமா குடுப்பாங்க ரொம்ப பெருசாலா குடுக் கு மாட்டாங்க அந்த டைம்ல அவுங்ளுக்கு எவ்ளோ பட்ஜெட்க் ஏத்த மாரி குடுப்பாங்க
சரி சரிங்க அதா அதுவு நல்லாருக்குல்ல என்னா ப்ரைஸ்ஸுங்றது முக்கியோல்ல எதோ ஒரு ப்ரைஸு சும்மா ஒரு என்கரேஜ்மன்ட்டுக்கு எல்லா ஒரு ஃபேம்லி டைம் கெடச்ச மாரியு இருக்கு சும்மா ஸ்போர்ட்ஸு கிட்ஸுக்கெல்லா போர் அடிச்சி போர் அடிக்கும் பெரியவங்களா பேஸ்னா
அ ஜாலியாருப் பாங்க இந்த பொங்கல் டைம்ல ஏனா அந்த டைம்ல வந்து காசு வந்து குடுக்கற்து நமக்கு ஒரு வழக்கமாருக் குல்ல பெரியவ்ங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு காஸ் குடுப்பாங்கல்ல காணும் பொங்கல் அன்னிக்கி
ஆமா ஆமா
அந்த டைம்ல கொஞ்சோ ஃபன்னா போகும் ஒருத்தவுங்க வந்து கால்ல விழுந்து விழுந்தவுங்களே திரும்ப போயிட்டு கால்ல விழறது அது கொஞ்சோ அப்டே ஃபன்னா போகு ஜாலியாருக்கும் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்வாங்க வெரைட்டி வெரைட்டியா சாப்பாடு ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமேருக்கும் அந்த டைம்ல நம்ம கேக்றத வாய்ன்னு வந்து குடுத்துருவாங்க செஞ்சும் குடுப்பாங்க ஆனா கொஞ்சோ ஓவர் பட்ஜெட் தா அது நம ரொம்ப செலவாருக்கும் எல்லார்மே அந்த டைம்ல ஷார் பண்ணிப்பாங்க அத்னால ஓரளவு கு மேனேஜ் பண்ணிட முடியு
ஆமா ஆனா கொஞ்சோ நம்ம பண்ணம் போது கொஞ்சோ சொன்ன மாரியே ஒரு ட்ரிப்பு போகறதுக்கு இதுவே கொஞ்ச நல்லாதாருக்கும் ஃபேம்லி டைம் மாரி ஸ்பெண்ட் பண்லா நல்லா நல்ல ஒரு ஃபேமிலி டைமாருக்கு கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபேம்லில யார் யாரு என்ன மொறனே தெரியாம இருக்கற்த்துக்கு இவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாத்தியு பாத்ருவாங்க
பொங்கல் டைம்ல எல்லா ஒன்னாருக்கும்போது ரிலேஷன்ஷிப் இன்னு கொஞ்சோ ஸ்ட்ராங்க ஆகு
ஆமா கிட்ஸுக்கு தெரியு திடீர்னு வந்துட்டு நா தா உ சித் தி பெரியப்பா சித்தப்பானா யாருன்ற மாரி முழிப்பாங்க இந்த மாரி அடிக்கடி மீட் பண்ணும் போது அவங்களுக்கு நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அந்த பாண்டிங் நல்லாருக்கு
ஆமா நீங்க அதனால இந்த தடவ வாங்க நம்ம எல்லாரு ஒன்னாவே செலிப்ரேட் பண்லா
ஆ நா வரே சிஸ்டர் நா ஆன ஆனா பாக்க நா எப் போய் பாக்கணு சிஸ்டர் ஏன்னா மூன் நாள் குடுப்பாங்கக்கா மூன் நாளா நால் நாளா தெர்ல குடுத்தா நம்ம அங்கேர்ந்து வந்து
இல்ல ஹாஸ் இல்ல சிஸ்டர் அவங்களுக்கு வந்து லீவ் இருக்கும் புல்லாவே லீவ் இருக்கும் ஏன்னா அந்த டைம்ல தானே ஹாஃப் சொி வந்து முடியுது
ஆமா ஆமா
அப்ப லீவ் இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட் காணும் பொங்கல் வரைக்குமே லீவ் இருக்கு அதுக்கப்புறந்தா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க
ஓகே ஓகே சிஸ்டர் அப்போனா வந்துக்கலாம்னு நெனைக்கிறே அப்போனா கொஞ்சொ பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது முன்னா நாளே வந்தா பொங்கல் முடிச்சு வந்தா கூட அது வரைக்கும் லீவ் இருக்கு நினைக்கிறே
அ லீவ் இருக்கும் நீங்க ஆனா முன்னாடி பசங்க கிட்ட கேட்டுக்குவோம் ஏன்னா பசங்க சில பேர் வந்து வெளியில போணு ட்ரிப்பு மாரி தீம் பார்க் அந்த மாரி எல்லா ஆசப்படுவாங்க நீங்க எதுக்கும் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு கூட அப்பற கெளம்பி வாங்க
ஆமா சிஸ்டர் அப்டின்னா நாங்க பாக்குறோ இந்த டைம் எப்டி இருக்குன் பாத்துட்டு ஆ இந்த ஒரு டைம் என்ஜாய் பண்ட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியு ஓ இதுவே கொஞ்ச நல்லாருக்கே அ தீம் பார்க்கு எல்லா போகற்துக்கு இது
ஆமா சிஸ்டர் ஏன்னா எங்க சைட்லயுமே அப்டி
சோ நம்ளுக்கு ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி இருக்கு
எல்லாரும் டைம் ஒன்னா ஸ்பெண்ட் பண்லா
ஆமா சிஸ்டர் அத பாத்துட்டு நா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ட்டு ஒரு நாள் சொல்றே சிஸ்டர் எப்டி பாத்துட்டு சொல்றே கொஞ்சொ ந நல்லா டைம் எப்டின் பாத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் லீவ் எல்லா இருக்கா ஏத்த மாரி நாங்க பிளான் பண்ணிட்டு வரோ சிஸ்டர்
ஓகே வாங்க உங்களுக்கு ஆபீஸ்ல லீவ் எப்டி கெடச்சிரூம்ல
ஆ லீவ் கெடைச்சிடு லீவ் அந்த டைம்ல வேணா போட்டுக்கலா லீவ் அடிக்கடி போட்றது இல்ல நானு அதுனால அந்த டைம் போட்டுக்கலா
அப்ப ஓகே அப்ப பசங்கள கூப்டுட்டு வாங்க முன்னாடியே வந்துருக்க போகி அன்னைக்கே வந்துட்டீங்கனா இன்னு நல்லாருக்கு நீங்களு அப்டி ஒன்னுன்னா பாத் ட் நல்லா இருக்கு என்னென்னல நம்ம பண்றோ பொங்கல் பெஸ்டிவலுக்கு எல்லாமே நீங்க பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோ பொங்கல் பெஸ்டிவல் பத்தி இன்னு நல்லா புரியுல்ல நீங்க இது வரைக்கு ஆன செலிப்ரேட் பண்ணதுல்லல்ல அங்கலா கிராண்டா
இல்ல சிஸ்டர் நாங்க ஜஸ்ட்டு பொங்கல் பண்ணீட்டு அப்புற சாப்ட்டு ப சாமிக் கும்புடுவோ அவ்வளோதா
ம் நாங்க எப்டின்னா இங்க வாசல்ல தனியா அதுக்குன்னு கல்லடுப்பு செஞ்சு பெரிய பெரிய தவலேல்ல பானையில வச்சு செய்வாங்க
ஓ ஓகே ஓகே சிஸ்டர் ச சரி சிஸ்டர் நான் இந்த டைம் கண்டிப்பா வறே சிஸ்டர் சரி சிஸ்டர் பாய் சிஸ்டர் ஓகே பாய்
பாய்